ஆ வணக்கொ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே கொஞ்சோ சத்தமா பேசுறீங்
ஆ சத்தமா தா பேசிட்ருக்கே உங்களுக்கு தா பின்னாடி சவுண்டு வந்துட்டே இருக்கு
ஆ என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ உங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க உங்களுக்கு பின்னாடி சவுண்டு் வந்துட்டே இருக்கு
இப்பயு சவுண்டு வருதுங்களா
ஆமா பேக்ரவுண்ட் சவுண்டு வரக்கூடாது அப்டின்னு சொன்னாங்கள்ல ஏதோ சாமான் சவுண்டு கேட்டுட்டே இருக்கு
அப்டிங்களா இப்ப கேக்குதா
இப்ப கேக்கல ஆ இப்ப கேக்குது
சாப்ட்டாச்சா
சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
ம் என்ன சாப்ட்டீங்க புரியல
நா வந்து இட்லி சாம்பார்
விட்டு விட்டு கேக்குது உங்க பேச்சு
எனக்கு நல்லா கேக்குது நீங்க பேசுங்க கட் பண்ணாதீங்க நீங்க பேசுங்க
இது உங்களுடைய அப்ப உங்க பக்கோ சிக்னல் ப்ராப்ளோ போல சிஸ்டர்
அதா சிக்னல் ப்ராப்ளோ இருக் கலா இருந்தாலு நீங்க பேசுங்க எனக்கு நீங்க பேசுறது நல்லா கேக்குது உங்க பேக்ரவுண்ட்ல தா சவுண்டு வந்துட்டே இருக்கு எதாவது ஒரு சவுண்டு வந்துட்டே இருக்கு
ஆ இப்ப கேக்குதுங்களா
கேக்குறது கேக்குது உங்க சவுண்டு நல்லா கேக்குது நீங்க பேசுறது நல்லா தெளிவா கேக்குது ஆனா உங்ககிட்ட இருந்து சவுண்டு வந்துட்டே இருக்கு
அப்டியா தெரிலயே ஆனா எந்த சவுண்டும் இல்லாமதா இருக்கு சேரி சேரி அப்புறமா எப்டி இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணோ ஆயிடுச்சுங்களா
ஆ எனக்கு கல்யாணோ
பசங்க இருக்கீங்களா
ஆமா மூணு பசங்க இருக்காங்க
ம் ம் என்ன படிக்கிறாங்க
பெரிய பொண்ணு ஃபிப்து படிக்கிறா
ம்
ரெண்டாவது பையே பையன் வந்து மூணாவது படிக்கிறா மூணாவது சின்ன பொண்ணு பொண்ணு வந்து அதா ஒன்னாவது படிக்குது
ம் எப்டி மூணு பசங்க வச்சு சமாளிக்கிறீங்க என்னால ரெண்டு வச்சு சமாளிக்க முடில சிஸ்டர் அவ்ளோ பண்றானுங்க
ரெண்டு பையனுங்களா உங்களுக்கு
ஆமா ஆமா சிஸ்டர் ரெண்டு பையே வச்சு‌ சமாளிக்க முடில
கொஞ்சோ கஷ்ட தா என்ன பண்றது நம்போ
ஹ
வளத்து விட்டுருணு இப்போ வளத்து விட்டாதா இல்லன ஒண்ணு பண்ண முடியாது பசங்கள
ஆமா ஆமா ஆமா
பசங்கள வளத்து விட்டா மட்டுதா அவுங்க எப்டியாது அவுங்களோட படிப்பு கொஞ்சோ அவுங்களுக்கு படிப்பு சொல்லி குடுத்துர்ணு படிப்பு சொல்லி குடுத்தாதா அவுங்க அடுத்த லெவல் போறதுக்கு கரெக்டா இருக்கு
பேசிக்ஸ் நம்ம சொல்லி குடுத்துட்டாதா கரெக்டா நம்ம சொல்லி குடுத்துட்டா அடுத்து அடுத்து அடுத்து அவுங்களே பாத்துக்குவாங்க அவுங்களோடைய இத
ஆமா ஆமா
நம்ம பேசிக்ஸ்ஸ நம்ம குடுத்துர்ணு மொதல பசங்களுக்கு பொறுத்த வரைக்கு
தின அவுங்களுக்கு வந்து பெரியவுங்கள மதிக்கிறதுக்கு எப்டி அந்த நம்ம வீட்ல நம்ம வீட்ல சாதாரணமா எப்டி நடந்துப்போ பெரியவுங்கள நம்ம மதிக்க சொல்லிக் குடுத் தா தா அவுங்க பெரியவுங்களாகி நம்மள மதிப்பாங்க நம்ம வந்து பெரியவுங்க மதிக்க சொல்லிக் குடுக்கணு
யா மா
அப்ப அவுங்க என்ன பண்ணுவாங்கனா பெருசாயி நம்பள மதிப்பாங்க இந்த மாரி ஜென் ஒரு சாதாரணமா வீட்ல என்னன்ன பண்றோ இப்டி கீழ குனிஞ்சுதா சாப்டணு இந்த விஷயெல்லா வந்து பா பசங்களுக்கு நம்ம நீங்க சொன்ன மாரிதா சிக்ஸ் சொல்லி குடுத்துர்ணு அப்பதா அவுங்க படி இருக்கு போது கோபப் அனாவசியமா கோபப்படக் கூடாது எதுக்கு கோபப் படணுமோ அதுக்கு மட்டு கோவப்படணு இந்த மாரி விஷய எல்லா நெறைய சொல்லி குடுக்கணு அவுங்களுக்கு
ஆமாமா பசங்கள பொறுத்த வரைக்கு நம்ம எப்டி நடந்துக்கிறோமோ அத பாத்துதா பசங்க நடந்துக்குவாங்களே
ஆமா அதுவு பண்றாங்க
அது இன் அப்டின்னு போது பசங்க வந்து நம்ப அவுங்க முன்னாடி நம்ம கரெக்ட் டா நடந்துக்குணு சண்ட போடாம எதுத்து பேசாம அந்த மாரி நடந்துகிட்டாவே பசங்களு நம்மள மாரியே அழகா அதே மாரியே நடந்துக்குவாங்க நம்மள பாத்து டு அப்டியே நம்ம கண்ணாடி மாரிதா நம்ம பச அந்த மாரி நம்ம என்ன பிரதிபலிக்கிறோமோ அதுதா அவுங்களுக்கு நடக்குவாங்க
ஒரு சில பசங்க வந்து கே சொல்ற பேச்சு கேக்குறாங்க நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டா ஒரு சில ப ஸ் சங்களா இல்ல எனக்கு முடியாது எனக்கு இதுதா வேணுனு வாங்க நம்ம வீட்லயே நெறைய இருக்கு இல்லைங்களா ஏனா எ பொண்ணு இதுதா வேணுனுவா இட்லி தா வேணுனுவா இன்னொரு பொண்ணு இல்ல எனக்கு தோச தா வேணுனு அந்த மாரி நெறைய அவுங்கக்குள்ளயே வித்தியாச இருக்கு
அதே தா ம்
இதுல ஸ்நாக்ஸ் வேற கேக்குறாங்க தனியா சுண்டல் வேணு அம்பழோ குடுங்க இல்லன்னா நா அதா பேரிச்சம்பழ குடுங்க
ம்
இப்ப பசங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவுங்க எடுத்துட்டு வராங்க இவுங்க எடுத்துட்டு அந்த மாரியு போக ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமாமா அதேதா நம்மளா அந்த காலத்துல அந்த மாரிலா கேக்க மாட்
கேக்கு மாட்டு மொபைல் எடுத்துட்டும் போல ஆ யாரு நார்த்துன்றது ரேரு நம்ப எங்க எடுத்துட்டு
நம்பலா அதுதான் அத சொல்லுங்க நம்ம அதெல்லாம் ஃபுல்ல என்னன்னே இருக்காது நம்ம வீட்டுக்கு வந்தா கூடொ அந்த சாப்பாடு தான் இருக்கும் மதியம் செஞ்ச சாப்பாடு ஆ அதுதான் வந்து நமது வீ ட்ல வந்து சாப்டுவோம் அந்த காலத்துல அந்த மாரி இப்ப இருக்க பசங்க சாய்ங்காலொ எதோ ஸ்நாக்ஸ் செஞ்சே தந்தே ஆகணும்
ஆமா நா குடுங்கலன் டிஃபனா குடுங்கடா டிஃபன் குடுத்தா சாப்ட்டுக்குவாங்க எங்க வீட்ல ஸ்னாக்ஸ் தானு கேக்க மாட்டாங்க ஸ்னாக்ஸுன் கேக்க மாட்டாங்க டிஃபன் டிஃபன் செய்யரோம்ல இல்லைங்க தேச இட்லி அந்த மாரி குடுத்தா சாப்ட்டுக்குறாங்க
ஆ ஆ எங்க வீடலல்லாம் ஸ்னாக்ஸ் கண்டிப்பா இருந்தே ஆகணும் ஆ அப்றொ அப்டி இல்லன்னா பசங்க
வேற என்ன இந்த வாழப்பழம் அந்த மாரி குடுப்பீங்ளா
இல்ல வாழப்பழமோ நைட்ல சாப்டுவானுங்க பசங்க
ஆ
ஃப்ரூட்ஸ் வந்து அவுங்க ஸ்கூல்ல எப்டின்னா அதான் அந்த மாரி ஜங்க் ஃப்ரூட் ஃபு ஃபுட் எதுவுமே அளோட் கெடையாது அப்டின்னும் போது இது மாரி அப்ப வந்து ஸ்கூலுக்கு வந்து நாங்க ஆப்பிள் அந்த மாரி ஃப்ரூட்ஸ் எதா வச்சு கொடுத்து விட்ருவோம்
ஆ
சாய்ங்காலம் ஈ ஈவினிங் வீட்டுக்கு வந்தோன்ன அந்த சிப்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாரிதா சாப்டுவானே உருளக்கிழங்கு சிப்ஸு அந்த மாரிதான் சாப்டுவாங்க அதுல
நீங்க அந்த மாரிக்கு பதில்லா மஞ்ச மஞ்ச வாழப்பழம் குடுத்து பாருங்க அது நல்லா ஒடம்புக்கு ஸ்ட்ரென்த் மஞ்சள் வாழப்பழம் வரும் இல்லைங்ளா
செவ்வாழையா
ஆகா மஞ்சா வாழன்னு சொல்லுவோம் பாருங்க வாழப்பழத்துலயும் மஞ்சள் வாழ செவ் அ ரஸ்தாலி அந்த மாரி ஆ அந்த மாரி மஞ்ச வாழப்பழம்னு சொல்லுவாங்க
ம் அவுங்க அப்பா செவ்வாழையும் வாங்கிட்டு வருவாங்க ரஸ்தாலி வாங்கிட்டு வருவாங்க
ஆ
எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க பட் ஆனா என்னன்னா அவனுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்கூலுக்கு தான் அது
ம் ம்
ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி அது எடுத்து போவாங்க
நா கூட கட் பண்ணி சைசா கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி குடுத்துருவேன் வாழப்பழம் கூட ஸ்கூல் கேப்பாங்க
அத ஸ்கூலக்கு தா குடுத்து விடுவேன் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி ஃபோக் ஸ்பூன் வச்சு குடுத்து விட்டுருவேன் நானு
ஆ அந்த மாரி தா நானும் அதேமாரி தா
ஆ ஏன்னா வந்து அது ஸ்கூல்லனா சாப்ட்டுருவானுங்க வீட்ல வந்தா அது மாரி சாப்ட மாட்டானுங்க அதுனால இந்த ஜங் உ அந்த இது ஆர்கன் எல்லாமே இந்த மாரி ஃபுட்டு ம் வெஜிடேபிள்ஸ் காய்கறி இது ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு குடுத்து விட்டுருவேன் வீ ட்டுக்கு வந்தானே ஜங்க்ஃபுட் தா ஃபுல்லா சாப்டுவானுங்க ஏன்னா ஸ்கூல்ல நம்ம வீட்டு வீட்ல வந்து நம்ப என்ன சொன்னாலும் அதுங்க கேக்கவே மாட்டாங்க அப்டின்னுமோது அவுங்க ஜங்க் ஃபுட் தா சாப்டுவாங்களே அதனால ஸ்கூல்லயாவது ஹெல்தியா எடுத்துட்டு போவட்டுமே அப்டின்றதுக்காக ஸ்கூல்ல அழகா அது மேரி குடுத்து உட்டு அத சாப்ட்டு தா ஆகணும் இல்லனா மிஸ் டெய்லி செக் பண்ணுவாங்க
ஆமா பாக்ஸ் தெறந்து பாத்து செக் பண்ணிடறாங்க பிரச்சன‌ இல்ல
ஆம அத வந்து செக் பண்றதால அவுங்க பயந்துகிட்டு அத சாப்பட்டறாங்க அதுவே சொல்லுவாங்க அத வக்காத இத வக்காத ஒன் நீ ஓ இஷ்டத்துக்கு வச்சின நா எனக்கு அதல்லா புடிக்க மாட்டிங்கிது ஸ்கூல்ல மிஸ்ஸு என்ன திட்டறாங்க சாப்ட சொல்லி கட்டாயப்படுத்தறாங்க அப்டின்னுவாங்க இங்க சாப்பல இல்ல அங்க போயி சாப்டுங்க அப்டின்றுவ நானு அது மேரி ஆ அதே தா காய்கறிங்க கூட செரி இந்த கேரட்டு இதல்லா சாப்படவே மாட்டானுங்க
ஓ
ஸ்கூலுக்கு குடுத்து விட்டன்னா கண்டிப்பா சாப்ட்டுதா ஆகணு மிஸ்ஸு இல்லன்னா வச்சிருவாங்க
ம்
பசங்க நம்மக்கு பயப்பறத விட இப்பல்லா மிஸ்ஸுங்களுக்கு தா பயப்பறாங்களே
நமக்கு எங்க பயப்பறாங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்க நமக்கு எந்த பசங்க பயப் பறாங்க அந்த ஸ்கூலுன் ஒண்ணு கால் எடுத்து வச்சாதா ஒரு பயம் ஒண்ணு வருது ஐயோ மிஸ் அடிப்பாங்களே எழுதுலயே படிக்கலயே அப்டின்றது வந்து வருது ஸ்கூல்ல மட்டும் ஸ்கூல் மூலியமா மட் டுந்தான் பசங்க ஒரு நல்ல ஒழுக்கத்த கொ எடுத்துட்டு வருவாங்க ஸ்கூலு தா நம க்கு முதல் படியேன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்தா பள்ளிக்கூடம் மட்டுந்தா அங்க போயி அவங்க கத் துக்கிட்டு அதுக்கு நம்ம ஓடறோ வேற ஒண்ணும் இல்ல
அவ்ளோதா பசங்க எப்டியோ நம்ம படிப்ப நம்ப குடுத்துட்டன்னா அடுத்தக்கட்டத்துக்கு அவங்க பாத்துக்குவாங்க அப்டின்றக்காக அந்த படிப்ப நம்ப இதுவா குடு க்கறோம் அவங்களுக்கு இந்த வயசுல வந்து அது வந்து ஒரு ரொம்ப அசால்ட் டான தனமா இருக்கு
ஆமா ஆமா ஆமா
அவங்கள பொருத்த வரைக்கும் எங்கயாவது வெளியில போணு இல்ல சிஸ்டர் நாஙாக எங்கியும் போல வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப் தா
ம் செரி செரி
நீங்க
ஆமா வேலைக்கு போயிட்டு தா இருந்தன் இப்போ ஒரு நாலு மா சம்மா தா வீட்ல இருக்க வேற வேல தேடிட்டு இருக்கன்
ம் ம்
இருந்தா சொல்லுங்க
ஆ
இருந்தா சொல்லுங்கன்ன வேல இருந்தா சொல்லுங்கன் சொன்ன
வேலையா நாதா வெளில போறதில்ல இல்ல த நானே இந்த மேரி ஆன்லைன் ஜாப் தா ஃபஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கே
ஆ செரி
ம்
இது இப்பதா பண்ணா ஸ்டாட் பண்ணீங்களா
ஆமா சிஸ்டர் டூ வீக்ஸ் தா ஆகுது நீங்க
இல்ல நானு இப்ப தா ஃபஸ்ட்டு
உம் ம் சேர் சேர் ஓக்கே அப்பறம் எப்டி போகுது லைஃப்ல்லா
புரியில ஹலோ
இல்ல அப்டே போய்ட்ருக்குன் சொல்ற கேக்குதுங்ளா
ம் இப்ப கேக்குது ஃபஸ்ட்டு தூரமார்ந்த மரி கேக்குது இப்பதா கேக்குது ம்
அப்படியாருக்கு ஏ நம்ப திடீர்னு அதாருக்கு ஏன்னா பசங்களுக்கு படிப்ப குடுத்தே ஆவுணுன்ற
அதுதா இப்போ இருக்க பசங்லா வந்து ஃப்புல்லா அந்த ஃபோனு மொபைலு அதுலே அடிக்ட் ஆயிட்ருக்காங்க அதுலந்து நம்ம விடுவிக்கிறதே பெரிய தரமாட்டீங்ளா நல்ல விஷயோ அது ஆ
எங்க வீட்ல ஃபோனுன்றதே பசங்க கைல இர்க்காது டி வி பாப்பாங்க ஆமா
டி வி பாப்பாங்க அ டி வி குட பாத்துட்லா சிஸ்டர் அந்த மொபைல் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிற்றாங்க பசங்க அந்த அடிக்ட் ஆறதால நம்ப பேச்ச வந்து சுத்தமா கேக்குறதே கெடையாது இரும்மா இரும்மா இரும்மா கம்முனுர்மா தோ வர தோ வர அப்டின்ற மரியே சொல்றாங்களா
ஆம்மா
அது அதனாலவே வந்து பாதி க படிப் பறோ காஞ்சனேட் பர்ஸ பைய நல்லா படிப்பா பெரியவ சின்னவ இப்பதா எல் கே ஜி பொயிருக்கா பெரியவ நல்ல படிப்பா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா நல்ல படிப்பா கிளாஸ் டாப் டாப்பர் பட் இருந்தாலு அவனுக்கு அந்த மொபைல் அடிஷன் ரொம்ப ஓவரா இருக்கு
நன்றி தோழியே
ச்சி புரியில
நன்றின்சொன்ன
ஹலோ
கூப்டிங்ளா
விட்டு விட்டு கேக்குது